ஹலோ கேக்குதா ஆ ஓகே ஓகேங்க என்ன பண்றீங்க
நீங்க என்ன பண்றீங்க
ஆ நானு சும்மாதாங்க கொஞ்ச ஃபோன் பேசிட்ருக்கே அதுக்கப்றொந்தா
இன்னைக்கு எதும் ப்ளான் இல்லயா
இன்னக்கி ப்ளான் என்னங்க நேத்து ஆஃபீஸ் லீவ் போட்டே இன்னக்கி லீவ் போடாமயே இருந்தேனா ஆ சோ அதுனால ஒரு நாள் லீவ் இல்ல நேத்து நேத் து நேத்து லீவ் போட்டே உம் அது போன மாச வந்து லீவ் டே அனக் க்கி ரெண்டு நாள் ஒர்க் பண்ணிருந்தே சோ அந்த லீவ் வந்து எடுக்கவே இல்ல இந்த மாசொ ஒரு நாள் போடுவே செரி இப்போ ஒரு எடுத் தா தா வந்து எடுத்துக் முடியு இல்லனா வந் ஒர்க் அதிகமா வேற இருன்ச்சு சேரினு லீவ் போட்டு ஃபுல் டே ரெஸ்ட்டு தா தூங்குனே அதுக்கப் ப படத்துக் போலான்ட்டு போனே நா மட்டு தனியா ஃப்ரெண்ட்ஸ் யாரு இல்லயா போல
அஹ் கொஞ்ச வாய்ஸ் பிரேக் ஆகுற மாரி க்கா பாத்துக்குங்க
ஆஹ் ஓகே ஓகே அதா நேத்து இப்ப கேக்தா
ஆஹ் நல்லா கேக்குது
உம் அதா நேத்து நேத்துவேணா மூவி போலா அப்டின்ட்டு போய்ருந்தே ஒரு படத்துக்கு
உம்
அது என்னன்னா ஆல்ரெடி அத பாத்துட்டேன் ஆனா என ரொம்ப புடிச்சுருந்துச்சா சேரி லீவ் போட்டு கொஞ்ச ஒர் மார்ருந்துச்சு மைன்டு ஒரு மாரி இருந் டென்ஷனா ச்சர் போய்ட்டு வரலா அப்டின்ட்டு அஹ் போன ஆனா அங் போய் பாத்தா ஆஹ் எட்டு பேர் தா இருந்தோ நானே எனயொட சேத்தி அவ என்ன சொல்டாங்கன்னா பத்து பேர் வந்த தா ஷோவே போடுவோன்டாங்க ஆமா நா இதுவரி ட இது மாரி போனதே இல்ல இந்த மார் மண்டே அதுவு வந்து ஒரு பதினோர் மணினா பாத்துக்கோங்களே எல்லாரு ஒர்க் போயிர் ப்பாங்க
ரொம்ப நாள் நை பட ரிலீஸ்சாயி
ரொம்ப நாளும் ஆய்டுச்சா அதனால உம் கொஞ்ச பேர் ஒரு வேனா அவுங்கன்ன சொல்டாங்கன்னா அவுங்க ஒருஷோ நா போட்டாவே ஆய்ரூபா கரண்ட் பில் வருமா சோ நீங்க பத்து பேராச்சு அட்லீஸ்ட் இருந்தீங்கன்னா தா கொஞ்சமாச்சு கட்டுப்படி ஆகு அப்டின்ட்டு வெயிட் பண்ணுன்டா அப்புற எ ட்டு பேருந்தோ ஓகே அப்டின்டு போட்டாங்க அஹ் போட்டு படத்துக்கு டிக்கட் வாங்கி ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உள்ள போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் உக்காந்துட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் போய் உக்கார்ரே ஆப்பிஸ்லருந்து ஒரு நாலு தடவ ஒரு நாலு பேர் தொடர்ந்து கூப்புடாங்க எனக்கு சரியான டென்ஷன் ஆய்ருச்சு என்னடா இது படத்துக்கு நிம்மதியா வந்து பாக்லானா வந்தோ இங்கயு வந்து போன் போட்டு டார்ச்சர் பண்றாங்களேங்கற மாரிருந்துச்சு அதுக்கப்பறம் இன்டர்வல் முடிஞ்ச்சு அப்பறம் பாத்த படதானே எவ்ள நேர சும்மா உக்காந்துக்கறதுன்ட்டு மைண்ட் மாறிருச்சு போய் இன்டர்வல் ஒரு காஃபி குடிச்சுட்டு திரும்ப கெளம்பிட்ட பஸ்ட் ஆஃப் மட்டு பாத்துட்டு உம் அப்புறம் கெளம்பி கெளம்பி வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கணும்ன்னாங்க ஆஹ் ஒரு தூரத்துல ஒரு கட இருந்துச்சு பக்கமா இருக்க கடய விட்டுட்டு டைம் பாஸ் பண்ணனுனு திரும்ப தூரமா ஒரு கடைக்கு போயி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பொறுமையா வீட் கட்டிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் குடுத்துட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சுட்டேன் தூங்கிட்டு சாயந்தரம் எந்திரிச்சேன் அப்புறம் அக்கா பாப்பா எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க கூட விளையாடிட்டு அப்படி டைம் முடிச்சுட்ட உங்களுக்கு எப்படி போச்சு நேத்து சண்டே எல்லாம் எப்படி போச்சு
உம் சண்டே நல்லாதான் போச்சு என்ன சண்டே வந்து அமாவாசைன்னு சொல்லி நான்வெஜ் எடுக்கல அதனால சண்டே மாதிரியே இல்ல
ஓக்கே தோ கே
சண்டே இத கொஞ்சோ போஸ்ட்போன் பண்ணி நேத்து வந்து நான்வெஜ் எடுத்து சமைச்சிட்டு
ஓக்கே
அப்புறம் ஈவினிங் சந்தைக்கு போலாம் அப்டின்னு சொல்லி கொஞ்சோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு போனா மழ வந்துருச்சு பயங்கரமா
ஓக்கே
அந்த மாதிரிதான் கொஞ்சோ தூரமா போய் வாங்கிட்டு வருவோம் எங்கையாதுனு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சோ தூரமா போயிட்டு சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு இருக்கும் அங்கேயே போய் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தோம் அங்க தான் மழ பெஞ்சுச்சா உங்க ஏரியால எல்லாம்
நேத்து ஈவினிங் வந்து ஆஹ் மழ பெய்யுற மாதிரி சிம்டமே இல்ல ஆனா திடீர்னு வந்து தூரல் வந்துச்சு நல்லா பெரும் பெரும் மழ துளியா வந்துச்சு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வந்திருக்காது கனமான மழ சும்மா அப்படியே வந்துட்டு அப்படியே நின்றுச்சு அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் நல்லா விழுந்திருக்கும் அப்டியே நின்றுச்சு அஹ் மழை எதுவும் இல்ல
ஓ உம் இங்கே சிம்ட முன்னாடி மழ வர மாதிரி இல்ல இல்லவே இல்ல திடீர்னு மழ வந்திடிச்சு பயங்கரமா உம் ஒரு ஒன்னஆர் கிட்ட மழ நல்லா வந்துருச்சு ம்
ஓக்கேங்க ஓக்கேங்க நீங்க எப்படி சன்டேன்னா வார வாரா சண்ட அந்த மாதிரி இருக்குமா டெய்லி வந்த மார்க்கெட் இருக்க
வாரம் இ இங்கேயே ஒரு மூணு சைடும் போடுவாங்க கொஞ்சோ கொஞ்சோ ஏரியா கொஞ்சோ டிஸ்டன்ஸ்ல செவாகிழம ஒண்ணு போடுவாங்க அப்புறம்னு சண்டே அன்னைக்கு ஒன்னு போடுவாங்க நீங்க சண்டே ஒண்ணு சாட்டர்டே அப்படி போடுவாங்க
உம் உம் உம்
நிரம சார்ந்த போட்டிருந்தாங்க
ஓக்கே ஓக்கே ஓக்கேங்க எங்க ஊர்லயும் எங்க வீட்டு ருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்ல ஆஹ் செவ்வா கிழம செவ்வா சனிக்கிழம அந்த சந்த போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க எங்களுக்கு அதான் இருக்கிறதே பக்கோம் அங்கதான் ஏதாச்சும் காய்கறி வாங்குறதுனா அங்க போவோம்
கொஞ்ச மழயெலாம் வந்து கொஞ்ச அதிகமா சொன்னாங்க சொல்லது போ எதுமே கொஞ்ச ஒரு மாரி அழுகுன மாரி இருந்துச்சு எல்லாமே கொஞ்ச நனஞ்சு ஒரு மாரி இது ரேட் கூட்டோம் அதிகமான்சி இல்லன்னா கூட வாங்கிட் ட்டு நமக்கு வேண வேணுங்கறத எடுத்துட்டு வேணாங்குறத எதாது இது பண்ணலாம் உம் ரேட்டும் அதிக இருந்தது சரி ஓகே வா கம்மியா வாங்கிக்கலாம் வாங்கறது வாங்குறோம் ஒரு அஞ்சு க்காய் எடுத்தாலும் உருப்படியா இருக்க மாரி இருந்தா வாங்கிக்கலாம் அதுல பாதி கெட்டு போற மாரி இருந்ததுன்னா வேஸ்ட் தானே வாங்கினாலும்
கரெக்டு கரெக்டு ரேட்டு அதிகமா போட்டு வேஸ்ட்டும் ஆச்சுன்னா அது தேவலாததுஸ்க்
அவங்க மழயில கஷ்டப்பட்டுவாங்க அதெல்லாம் சேத்துதான் ரேட் சொல்றாங்க இருந்தாலும் நமக்கு ல போடி உம்
ஓகே ஓகேங்க என்னென்ன காய்கறிகள் வாங்குனிங்க ட்டு
இப்ப வெங்காயம் வாங்கிருவேன் எப்பவுமே பச்ச மிளகா அப்பறம் அது போ அவரக்கா தெரியும் அவரக்கா பொடலங்க கேரட் பீன்ஸ் அப்ப சொன் பட்டானி இஞ்சி பூண்டு அவளதான்
ஒ
ஒரு அஞ்சு காய் இல்ல அஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு காய் யூஸ் பண்ணிட்டு
உம்
தக்காளி வெங்காயோ மட்டு டிஃபால்டா வீட்ல இருக்க மாரி சப்போஸ் காய் இல்லைன்னாலு ஏதாவது தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலா ஆஹ் க்கு நெறைய ஸ்டாப் பண்ணிக்கிறது
ஓகே ஓகே கரெட்டு கரெட்டு உம்
பண்ணறீங்களா
இல்ல கொஞ்ச வாய்ஸ் பிரேக் ஆகுது
ஆஹ் சமைப்பீங்களா
ஆஹ் அஹ் நானு ஓ அ காலேஜ் படிக்கும்போது தனியா ரூம் எடுத்துதா ஸ்டே பண்ணிருந்தோமா சோ அதனால ச ஆ ஆ ரூம்ல சமைச்சு சாப்டலா அப்டின்ட்டு பிளான் போட்டு அ எதுவுமே தெரியாமதா ஸ்டார்ட் பண்ணோ எங்க வீட்ல எங்க அம்மா சமைக்கும்போ பாத்ருக்கே என்ன என்னன்னு சோ அதனால அங்க போ போய்ட்டு அங்க யாருக்கு சமைக்க தெரியாது ஆ எல்லாரு வந்து ஒரு ம் என்ன நம்பிக்கையில சமைக்கலாம்னு பிளான் பண்ணி போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோ வாங்கிட்டு வந்து ரூம்ல வச்சுட்டு சமைக்கலா அப்டின்ட்டு சொல்றப் போ யார கேட்டாலு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்டின்ட்டாங்க அடப்பாவிங்களா உங்க நம்பி செ சமைக்கிலான் பிளான் போட்டமே அப்டின்னுட்டு அப்புறோ நா ஏதோ கொஞ்ச கொஞ்சோ து அம்மா செய்றத பாத்ருக்கே அது கரெக்டா செய்வோமானு தெர்ல பட் இருந்தாலு இவங்களுக்கு ஒண்ணுந் தெரியாது இதுக்கு நம்ம ஏதாச்சு பண்லா அப்டின்ட்டு அ அப்டியே ஸ்டாட் பண்ணோ ஆஹ் நல்லாதா போச்சு நா ச நா அப்ப நல்லா சமைக்க கத்துக்கிட்டே எல்லாமே வேற வழி இல்லல்ல உம் அதுக்கு அப் அப்பா ஆமா ஆமா
உம் மேரேஜ் ஆ சமைக்க கத்துக்றோமே
ஆஹ் கரெக்ட் உம் மேரேஜ் ஜு ஆனதுக்கு அப்புறோ யூஸ் ஆகும்னு நெனைக்கிறே
பண்ட வச்சு பழகிக்கிறோ அவ்ளோதா வித்தியாசோ
ஓகே ஓ நீங்களு ஹஸ்பண்ட வச்சுதா பழகுனீங்களா
ஆமா மேரேஜ்க அப்புறம் தான் சாப்ப உஹம் அதாவது பேசிக்கா ஒரு டீ போடுறதுக்கு தோசை ஊத்துறதுக்கு சட்னி அவ்வளவு அது மட்டும் தெரியும் அ சாப்பாடு குக்கர்ல வை கேள்தெரி வைக்கிறது அம்மா செய்ல்றதெல்லாம் பாார்த்திக் ஆனா தனியா செஞ்சு பார்த்தது இல்ல மேரேஜக்கு அப்புறம் தான் எல்லாமே குக்கர்ல சாப்பாடு வைக்கிறதுல இருந்து எல்லாமே
ஆஹ்
பழகனது
ஓகே ஓகே ஓகேங்க
உம் நம ஏறெல்லாம் பண் வந்து ஒருஊஷ ஸ்பின்மாதிரி ஆயது நம்ம பசங்களுக்கு ஹெ உனக்கு தெரிஞ்சிருது இது தப்பு இப்படி பண்ண கூடாதுங்க பாஸ்ட்டா வந்த ஓய் அப்படிதான்பா இது அம்மா செய்யற ரெசிபி அப்படிங்கிற மாதிரி எங்க போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் இல்லை இது எங்க அம்மா செய்ற மாதிரி இல்லா சொல்லுங்க
ஆஹ் நீங்க உங்களோட டேஸ்ட்கே நாக்க பழக்கிட்டீங்க போல அதனால அவங்களுக்கு எல்லாமே நல்லாத மாதிரி இருக்கு
தாளம் இத செஞ்ச டேஸ்ட்டில செஞ்சாலுமே அதை சாப்பிட்டுட்டு இல்லை இல்லை இது தப்பு அம்மா செய்றதான் வது டிஷ் ஒரிஜினல் டேஸ்ட் அப்படிங்கற மாதிரி ஆயிட்டாங்க
ஓகே ஓகே பரவால்ல பரவால்ல
அப்பா எங்க போனாலும் என் அம்மா இங்க எல்லாம் ஊருக்கெல்லாம் வந்தா அம்மா வீட்டுல அம்மா ஏதாவது அவங்க கரெக்டா அரைச்சு அந்த இதெல்லாம் இருக்குல்ல கோதுமை போலாம் ஆனா அங்க வந்து கரெக்டா பக்குவமா வெச்சி அது இது பண்ணி பண்ணுவாங்க புளி வச்சு அடுத்த நாள் இது பண்ணி எல்ல பண்ணுவாங்க ஆன ந நம்ம வந்து வேற ரெடிமேட் கோதுமவுல டக்கு டக்குன்னு பண்ணி விட்டுருோம் ஆனா அந்த டேஸ்ட்டு தான் பிடிக்குது
உம் ஓகே ஓகே
நீயா அப்படின்னு வாங்க என்ன பண்றது நமக்கு எதுஈசிய
ம் ஹாமா கர கரெக்ட் தான் நமக்கு எது ஈசி ம்
ஹா உத்தபயினலோ தோசையினலோ இட்லியினலோ ஹா பனியாரம் நா ஒரே மாவுதன் நா செய்வ ஒரே தோசமாவுவச்சு இதெல்லாம் செஞ்து ஆனா அம்மா அத வந்து கேட்டா ஒவ்வொன்னுக்கும் ஒரு பக்குவம் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அதுக்கும் அரிசி வேற மாரி ஊர வச்சி அரைச்சி கரெக்டா பக்குவமா பண்ணனும் அப்பிடின்னு
ஓக்கே ஓக்கே
அதுனால இது இவங்க செய்யறத விட நான் செய்றது டேஸ்ட்டா இருக்கு அப்பிடின்னுவாங்க பழகிட்டாங்க அப்பிடியே சேனல் தான் பஸ் அத்தை இத பாத்துருந்த நம்ம சாப்பாடு சாப்பிடமாட்டங்கள்ல இல்ல இல்ல நீங்க கரெக்டா சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சது சாப்பிடதுனால இவங்களுக்கு சரி அதுக்கு ஓகே ஆயிட்டாங்க
ஹா ஹா பரவல பரவல அவுங்க அதுக்கு ஓக்கேயானா தான் உங்களுக்கு பிரச்சயில்ல அவங்க கரெக்டான டேஸ்டு அடிக் இருந்தாங்கானா நீங்க மாட்டி இருந்
ஆம்மா ம் ம்
ம் ஓகேங்க
உ செ தொடர்ந்து பேசலாம் அடுத்து
ம்ம்